டி வணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதுங்களா ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ நீங்க பேசுறது கேக்குது தோழி பேசலா தோழி
பேசலாங்களா இன்னைக்கு வந்து ரசத்த பத்தி பேசலாமா ரசம் அ உங்களுக்கு எத்தன வகை ரசம் தெரியு
தோழி எனக்கு ரெண்டு எனக்கு ஒண்ணுதா தோழி அதுல ஏதாது போட்டுக்கலா தோழி தோழி எனக்கு அதுல ஒரே ஒரு ரசந்தா தெரியு எப்போது வைக்கிறது
அப்படிங்களா பச்ச புளிரசன் கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆஹா கேள்விப்பட்டதுல தோழி
ஆ நா சொல்ற செஞ்சு பாருங்க நாளைக்கு
ஆ கண்டிப்பாக தோழி சொல்லுங்க சொல்லுங்க
ம் ஒரு எலுமிச்சப்ப அளவு புளிய ஊற வச்சுக்கணு
ம்
அப்ப அதுக்கப்பற வந்து பூண்டு மிளகு ஜீரக
ம்
பச்சை மெளகா சின்ன வெங்காயொ
ம்
அ அ கருவேப்புல
ம்
அப்பற வந்து கொத்தமடி தழ
ஆ
எல்லாத்தையு போட்டு இடிக்கணும்
ஆ
இடிச்சுட்டு இந்த சின்ன வெங்காயந்தா மெயினு அதுல அந்த சின்ன வெங்காயோ ஒரு கைப்புடி அளவு போட்டு இடுச்சுறணு இடுச்சுட்டு இந்த புளிய வந்து நம்மளுக்கு எவ்ளோ ரசம் வேணு எவ்வ ஓ எவ்வளவு பா வேணுன்னு சொல்றது அளவ எடுத்து த்து புளிய நல்லா கரைச்சு எடுத்துட்டு அதுல இந்த பச்சைய இடுச்சு வச்சுருக் இருக்கூ இல்லைங்ளா அதெல்லா போட்டு பச்ச மெளகா அதெல்லா போட்டு நல்லா இடுச்சுருணும் ங்க இடுச்சு அதுல அவ நல்லா கரச் ட்டு உப்பு போட்டு குடுச்சு பாருங்க அட நாளைக்கே இது பச்சப்புளி ரசோ ஆ மிளகு ஜீரகம் அப்பறோ வந்து பூண்டு சின்ன வெங்காயோ பச்ச மெளகா பச்ச மொளகா கொஞ்ச தூக்களா இருக்கணும் ஏன்னா நம்ம கையில பெசைவோ இல்லயா ஆ அப்ப அந்த கரைக்கும் போது அந்தளோடைய அ இது வந்து எறங்கு சாரல்லா அதலுடைய வ இது வந்து ப்ளேவர் வந்து ரொம்ப அருமையா இருக்கூ க்கு நான் வந்து இதே வலைதளத்துல தா பாத்து ஒரு செஞ்ச ஸ்ட அ தோழி ரொம்ப அருமையா இருந்தது அம் அந்தப் பச்சை மெளகாவு இந்த சின்ன வெங்காயமு எல்லாமே இந்த ஒரல்ல இடிக்கிற மாரி இடிக்கணு
நா
இன்ன மின்னுதுலெல்லா போட்டு நீங்கள் கரண்டுலெல்லா போடக்கூடாது அத நல்லா வந்து ஒரு இல்ல இந்த இதுல போட்டா இடிக்கில போட்டு இடிச்சீங்கென்னா இடுச்சுட்டு அந்த புளி க கரச் கூட இந்த இ இடுச் இடுச்சதெல்லா போட்டு நல்லா கரைக்கணு கரச்சுட்டு தேவையான அள உப்பு போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன அது இது பண்ணாலு ஒரு வெள்ள சாதோ வச்சுட்டு அத ஊத்தி சாப்ட்டீங்கன்னா அவ்ளோ மனமா இருக்கூ ம் ம் திருப்பி திருப்பி குடிக்கணுன்னு தோணு உங்களுக்கு
ம் ம் தறோ
எனக்கு நீங்க நான் சொல்ல சொல்லவே எனக்கே எச்சில் ஊருது
ஆமா தோழி இப்ப சொல்லும் போது எனக்கே அப்டிதா இருக்கு அது சொல்லுவாங்க பச்ச மொளகா வந்து ரொம்ப காரோ அந்த மாரில்லா சொல்லு சொல்லுவாங்க அதுனால அது ஒரு டேஸ்ட்டு தா தோ தெரியுங்ளா பச்ச மொளகாய இதுலயே சே
நீங்க பாருங்க நீங்க வந்து ரொம்ப காரோ சாப்ட மாட்டீங்கன்னா மூணு மொளகான்ற எடத் துல ரெண்டு மொளகா போடுங்க சரிங்களா ரெண் ரெண்டு மொளகா ஓ ஒரு கைப்புடி ஒரு கைப்பிடின்றது ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயோ அதுக்கப்பறோ பூண்டு அதுக்கப்பறோ மிளகு ஜீரகோ கருவேப்புல அப்பறோ வந்து பச்ச கொத் கொத்தமல்லி இது இருக்கு இல்லீங்களா அ கொத்தமல்லி தல எல்லா போட்டு நல் நல்லா இடிக்கணு இடுச்சு நம்பள கையில கரைக்கிற மோதுதா அந்த ப்ளேவர் வரு
ம் பரவால்ல தோழி நீங்க ம் சொல்லுங்க ம் ம் கைலயே
கையில நல்லா நீங்க அந்த ஓ புளி தண்ணி ஆமாம்மா ஆ புளித்தண்ணியோட அத நல்லா ரெண்டு கல்லுப்பு போட்டுக்கு நல்லா கரச்சி வுடுங்க அப்ப இந்த கல்லுப்பு என்ன ஆகுனா நல்லா இந்த வெங் தா எதெல்லா மசீர மாரி நம்ப கையில போட் ட்டு கரைக்கும் போது மசியு அந்தளுடைய சாறு எல்லாமே அதுல எறங்கச்சுன்னா ஐயோ இ நீங்க ஒருது பிளேட் இல்ல ரெண்டு தட்டு சாதோ ஒன்னாஸ் சாப்பிடுவீங்க நாளைக்கு நீங்க வந்து அத முயற்சி பண்ணிப்
கண்டிப்பா தோழி இது தாளிக்கிற வேல வெர்லன்ட்டீங்க அப்ப ரொம்ப தமக்கு வந்து இந்த வேல் வேல செய்றதுதானே கொஞ்சோ சோம்பேறித்தனமாருக்கு அதனால இத வச்சு செஞ்சு சட்டுப் என்ன ஒண்ணுன்னா அந்த ரசத்துல நம்ம வெங் காயோ சேக்க மாட்டோ இந்த ரசத்துல நம்ப வெங்காயோ சேக்
சின்ன வெங்காயமு பச்ச மிளகா வந்து த்தா இதுல வந்து உங்களுக்கு எடுத்து குடுக்குறது நான் என்ன பண் இந்த கரண்ட்ட எல்லா இல்லன்னா திடீர்னு எங்க வீட்டுக்கார்ட சொல்லுவே இந்த மீன் கொழம்பெல்லா சாப்ட்டுட் டு நீங்க கறி கொழம்பு மீன் கொழம்பெல்லா சாப்ட்டுட்டு ஜீர்ணோ ஆவலன்னு வைங்க இந்த பச்சப்புளி ரசோ வச்சுட்டீங்கன்னா நீங்க வேணா பாருங்க உங்களுக்கு உங்களோட ஐயோ அக்கா இது கோழி கொழம்பு சாப்பிடறவங்க கூட இது வேண்டா எனக்கு இதுதா வேணுன்ஸ்
தோழி நாளைக்கு நா இதுதத் தயார் பண்றே தோழி கண்டிப்பா நாளைக்கு இத நா தயார் பண்ணிட்டு அதுக்கு தொட் டுக்க அப்ளமோ இல்ல முட்டையோ செஞ்சுட்டு நாளைக்கு எங்க வீட்ல இதுதா கொழம்பே
ம் கண்டிப்பா அவ்ளோ அருமையா இருக்கு பாருங்க ஆனா உடம்புக்கு ரொ ம்ப நல்லது அதே மாரி மின்சாரக் த்துல நம்போ எல்லாத்தையு சீல போட்டு அரச்சு செய்றத விட இந்த கைப்பக்குவ நம்ப கையோடக் சேந்து நம்பளுடைய அன்பையு சேத்து அதுல போடும்போது சுவை தனி னியா இருக்குங்க ஆமா அத நெனைக்க நெனைக்கோய் இப்பவே எனக்கோய் ப்பவே செஞ்சு சாப்பின்னு போல இருக்கு ஆமா
என்ன தோழி சாப்ட்டீங்க
இன்னைக்கு நைட்டு நா ஒன்னு சாப்பில்லைங் தோழி
ஏ மணியாச்சு தோழி மணி பதினொன்னு பதினொன்றையாச்சா எப்பயுமேவா
ஒரு வாரமா சாப்பிட்றது இல்லைங்க தோழி
ஏன் தோழி எது விரதமா
விரதொல்லா இல்ல இங்க வந்து ஒரு எடத்துல வந்து நானு நே இரவு உன் இது பாக்குறே வேலை
ஓ சேர் சேர் சேரிங்க தோழி சேரிங்க தோழி இல்ல நமக்கலான் சொல்றோல நமக்கு வந்து எவ்ளோதா சண்ட போட்டாலு இது பண் ணாலு நமக்கு சோறு தா தோழி முக்கியோ சோறு தா முக்கியோ கண்டிப்பா கோச்சுட்டு கூட படுத்து உங்க சோறு இல்லாம படுத்குங்கிட்டோ அதனால சாப்ட்டுட்டு போய் கூட கோச்சிட்டு படுத்துக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க ஏண்டி இப்பதா சண்ட போட்டே இப் இப்பதா பேசுணு சொன்னே அடுத்து வந்து சாப்பாட்ல வந்து உக்காந்துருக்க ஒனக்லா கோவ் செய் வராதான்டாங் அம்மா இருங்க நா சாப்பிட்டுட்டு அப்புறமே போய் உக்காந்துக்கிறே அப்டின்ட்டு அப்பைல இருந்தே அது ஒரு பழக்கோ தோழி அதே மாதிரி காந் ணவரோடயு சண்ட போட்டாலு சொல்லுவாங்க ஒரு சில சமைக்க மாட்டோ நா சமைச்சு சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டு படுத் துக்கே வந்தாங்கன்னா சாப்பாட் நா செய்யவே இல்ல அப்டின் ட்ற மாரி அப்பதான அவர் கடையில எதாவ்துந்து வாங்கிட்டு வருவாரு
ஆமா என்னங்கஸ் நம்ப சொல்றோம் தோழி கடையிலருந்து வாங்கிட்டு வந்து குடுங்கன் சொல்லிட் ட்டு வாங்கிட்டு வர வரைக்கு அது நல்ல தா தெ ரியு அது சாப்பிட மோது ச இதையா சொன்னோ நம்போ அதுக்கு நம்ம வீடலேயே செஞ்சு சாப்ட்டு இருக்கலாமே அப்டின்னு தோணு
ம் ம் கண்டிப்பாக தோழி ஒவ்வொரு எடத்துலலா தோழி ஒவ்வொரு எடத்துல இப்போ நா ஒரு எடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸு ஏறப்போ தோழி அந்த எடத்துல ஒரு முஸ்லீம் தா கட வெச்சுருக்காங்க பிரியாணி கடன்ட்டு அந்த மசாலா போட்டு கெளறு வராங்கன்ன போற வர எல்லோருமே சொல்லுவாங்க தோழி என்னதாயா மசாலா போடுற எப்டியா இப்டி அந்த எடத்துக் போனோனா அது ஒரு தனி வாசொ நா நெனைப்போ ஒரு டைம் ப ஸ்ஸு அந்த டைம் போ மாட்டே சப்போஸ் மீறி போயிட்டேனாக்க இவர்கிட்ட போய் அந்த மசால கூடய வா ங்கிட்டு வந்துரணு இல்ல என்னதா செய்றார்னு கேட்டுட்டாது வந்துரணு அது என்னமோ அவங்க செய்றாங்க அவள ஒரு வித்தியாச் சொல்ல மாட்டேன்றாங்க ஆமா அ அப் படி ஒரு வாசமா இருக்கும பாத்துக்கோங்க அந்த மசாலா போட்டு கெளரும்போது இத்தனைக்கு வெறு வெங்காய ஆனா எனக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க தோழி ஒரு தவங்க அவங்களோ நல்ல ஆ நண்பரா நல்ல தோழியா பழகிட் ருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டே நானு அ இந்த தடவ இந்த பக்ரீத் வந்த ப்போ கூட பிரியாணி எங்களுக்கு கொடுக்கல கரியா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கே ட்டே எப்டிதா நீங்க அவ் அவுங்க அவுங்க வீட்ல என்ன செஞ்சாலு அப்டியே இங்கே வாச வந்துரு எ பெரிய பைய சொல்லிரு அம்மா அப்பா இன்னைக்கு பிரியாணி செய்றாங்க வெளி ய ஏய் அப்ப அந்த வாசத்த புடிச்சிட்டே நீ சாப்ட்டுக்கடா அப்டின்ட்ருவே நானு
அதுதா அவங்க அந்த அளவு எடுப்பாங்க இல்லைங்களா வே லவங்கோ ஏ ஏலக்கா பட்ட இதெல்லா வந்து ஒரு அளவு ஒரு மூணே பொருள் தா எடுப் பாங்க பட்ட லவங்க ஏலக்கா இது இது மூணு தா அவங்களுக் கு மெயின் அதுல
ம் தோழி இஞ்சி பூண்டுமே கொஞ்ச நெறைய போட சொல்றாங்க தோழி
ஆமா ஆமா
நம்ம பாத்து அளவா போடணு நம்ம நெனக்கிறோ அவங்க கூடுதலாக போட சொல்றாங்க அதுக்கப்புறோ அந்த இஞ்சி பூண்டு கெளர் இல்ல அத கெளறுல தா அவங்களுக்கு வந்து அந்த பிரியாணியோடைய எதே இருக் இருக்கு அப்டின்றாங்க தோழி ம்
ரொம்ப அருமையா இருக்கு
ம் கண்டிப்பா ந நா நம்பளு இந்த வயதளங்கள்ல பாத்துட்டு அந்த ஊர் பிரியாணி இந்த ஊர் பிரியாணி அப்டின்ல்லா போடுறாங்கன் ந ம்பளு செஞ்சு செஞ்சு பாத்தா நமக்கு செய்யற எப்போது வர பிரியாணியேதா வருது ம் ம்
ஆனா நானே வந்து எப்டி தெரியுங்களா இந்த இதெல்லா வலையதளத்தெல்லா பாத்து க கரெக்டா செய்முறையா வெ வெச்சு செஞ்சானா சரியா வராதுங்க அடாவடியா நீங்க செஞ்சு பாருங்க டக்குன்னு ஒரு இத போட்டோமா நம்மளுக்கு என்ன தோணுதுமோ அதெல்லா போட்டு செஞ்சு பாருங்க அ செமையா வருது எனக்
க கண்டிப்பா தோ அந்த நெய் சோருமே சொன்னோலத் தோழி நானு அதுல வந்து அதுல வலைய த்தளங்கள்ல வந்து ஆ பிரியா இது என்ன புதினா கொத்தமல்லி இதெல்லா போட வேண்டா இதெல்லா அ தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணானு வுட்ருந்தாங்க ஆனா நா போட்டே தோழி புதினாவு கொத்தமல்லியு போட்டே அது உண்மையிலேயே நல்லாதா இருந்து
அது எப்டி தெரியுங்களா இந்த ஹா ஆந்துரா வந்து அத ரொம்போ அ அதிகமா செய்வாங்க அது பகாரா ரைஸுன்னு சொல்லுவாங்க நெய் சோ இங்க வந்து நம்ம நெய்சாதன்னு சொல்றோ அங்க வந்து பகாரா ரைஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளக் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அவ்வளவுதா அவ்வளவுதா அதே மாதிரி ரெண்டு ப பட்ட ஒரு ஒரு லவங்க ஒரு ஏலக்கு ஒரு ப
உம்
தாளிப்புக்கு எதுவுமே அரைசு பவுட்ரு மா மிளகாத்தூளு மசாலாத்தூளு அதுல போடக்கூடாது
போடக்கூடாது ஆமாம்மா நெய் நெய்ய ஊத்துறோம் கொஞ்ச எண்ணெயும் ஊத்திகோங்க இந்த நீங்க சொன்ன தாளிப்புக்கு போட்டுட்டு வெங்காயம் பச்ச மிளகா புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்ளோ தான் தோழி சமையா இரு அதே மாரி தோழி அரிசியுமே தகுந்த மாதிரி தான் பயன்படுத்த சொல்றாங்க நம்ம இந்த ஜீரக சம் சம்ப அரிசின்னு பிரியாணிக்கு போட சொல்றாங்க அதுக்கப்புற நீலமா இரு பாசுமதி அரிசி இந்த மாதிரில செஞ்சு சாப்பிட்டீங்க ஆனா ஒரு சொல்றாங்க அது சூடா சாப்ட்டா மட்டும்தான்ப்பா நல்லா இருக்கு ஆரிப்
ரிச அதுக்கு நீங்க ஜீரக சம்பா அரிசில பண்ணிக்கலா பயன்படுத்திக்கலா அது நல்லா இருக்கு ஏ நீங்க வந்து புதீனாவு கொத்தமல்லியு போட்டுப் பாருங்க அதோட டேஸ்டே விதமா இருக்கு தனி விதமா அது வந்து நீங்க முட்ட குழம்புன்றது இது இல்லன்னா உருண்ட கறி குழம்பு இன்னொன்னு இருக்ககு அது இல்லன்னா உம் ஒண்ணுமே இல்லங்க என்ன கத்திரிக்கா ரொம்ப அருமையா இருக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையா இரு
பசங்க தான் காய்கறியே சாப்பிட மாட்டேன்றாங்களே தோழி முட்டன குடுங்கன்றாங்க மிஞ்ச மிஞ்சி போனா உருளக்கிழங்கு சாப்பிடுவேன்னுவாங்க அவ்வளோதா மத்தப்படி நீங்க ந இந்த கறில எது செஞ்ச காய்ல எது செஞ்சாலு தொட மாட்டேன்றாங்க நம்மளா சாம்பார்ல போட்டு நம்ம சாப்டுக்குட்டா தான் அதெல்லா இவங்களுக்லா அந்த நல்லதெல்லா புரிய மாட்டேங்கிது தோழி அவங்களுக் பாக்க கலர்புல்லா இருக்குனு இந்த ரோட்ல லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்ளா எங்களுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி குடுங்க இது வாங்கி குடுங்க